ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் சொல்லுங்க இப் இப்போங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
இந்த இ எம் ஐ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க இ எம் ஐ ல வந்து நெறைய பொருள் வாங்குறாங்க கார் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க இல்லையா
ஆமா
அ அத பத்தி வந்து நீங்க எப்டி நெனைக்கிறீங்க அது வந்து நல்லதா இல்ல கெட்டதா சில பேர் இப்போ சொல்ல போனா இ எம் ஐ வந்து சில பேரோட வாழ்க்கையே வாழ வச்சது இருக்கு சில பேர வந்து அந்த வாழ்க்கையே வால முடியாத அளவுக்கு வந்து வீழ்த்தனது இருக்கு இல்லையா
ஆமா கண்டிப்பா
ஆஹ் அந்த மாதிரி அது வந்து இந்த இ எம் ஐ பத்தி நீங்க உங்ளோட கருத்து என்னன்னு சொல்
அதாவது இ எம் ஐ வந் து நமக்கு வந்து தேவைப்பட்டதுக் மட்டுமே எடுத்தம்னா நம்மள வால வைக்கு தேவையில்லாம இப்ப ஏதாவது வேற மெடல் இருக்குறோ அப்டின்னா அது வந்து பிரச்சனையில உன்ன வந்து விட்ரு ரெண்டாவது என்னன்னா இப்ப இந்த இ எம் ஐ எடுக்குறோ அப்டின்னா இந்த இ எம் ஐ க ட்ற அளவுக்கு நம்ம அதால்ல முடியணு க ட்ற முடியணு அத கட்ட முடியாத நெலையில தா பாத்தீங்கன்னா க அந்த இ எம் ஐக்கு இன்னொரு இ எம் ஐ எடுக் குன்னோ அந்த இ எம் ஐ க்கு இன்னொரு இ எம் ஐ எடுக்கணு இப்ப என்ன மாதிரி ஆஹ் அது மாதிரி வந்து போய் மாட்டிக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா நா ஒரு வீட்டு லோன் எடு த்துன்ன அந்த வீட்டு லோன் பாத்தீங்க எனக்கு முடிஞ்சி ரெண்டு மாச ஆயிடுச்சி வீட்டு லோன் முடிஞ்சி ரெண்டு மாச ஆயிடுச்சி
உம்
அந்த வீட்டு லோன் அடைக்கிறதுக்கு நா இன்னொரு லோனு அதாவது ஒரு நாப்பது ராவ் நாப்பத் தாயிரந்தா அது ரெண்டு மாசத்துல முடியக்கூடிய ஒரு லோனுக்கு திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு லோன் கட்டறத்து வந்து நிக்கிறே அது சொல்ல போன எனக்கு இந்த இந்த மாசத்துலேயே முடிஞ்சிரு போன மாசத்துலேயே லோன் முடிஞ்சிருச்சி அந்த நாப்பதாயிர க ட்டமுடியாம அ த்து ரெண்டு லோன் எடுத்து அத இன்னு ரெண்டு வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு இது மாரி இப்டிதா போய் நம்மபோய் மாட்டிக்கிறது ஒரு லோன் எடுத்து அத கட்டுறதுக்கு அத கட்டுறதுக்குன்ட்டு அடுத்த அடுத்த லோன்ல நமக்நாமே மாட்டீட்டு நிக்கிறோ
கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா சில பேர் வந்து ஒரு வீடுக்கா இப்ப வந்து லோன்ல எடுத்துருப்பாங்க அஹ் அப்புற வ அந்த வீட்டுக்கான லோனை வந்து கட்டி முடிக்காமலே நம்ம இப்ப வந்து ஒரு வீடு வாங்கிட்டோம் அதுக்கான ஆடம்பர வாழ்க்கைக்காகவே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜு இஎம்ஐல இருக்கும் சோபா இஎம்ஐல இருக்கும் கோ இன்னோன்னு அவங்களோட சொகுச காமிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொகுசாக ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இஎம்ஐயில எடுத்து வச்சுருப்பாங்க அப்பிடிங்கறப்ப திடீர்னு வந்து இப்போ வந்து அவங்களால கட் கட்ட முடியல அவங்க உடல்நிலைக்கே ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கற சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வீடும் இல்லாம போயிடும் அந்த வீட்டுல வாங்கன திங்ஸ் தூக்கம் இல்லாம போயிடும் அந்த காரும் இல்லாம போயிடும் இல்லையா அப்படி இருக்கிறப்ப ம் து ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாக்கா இஎம்ஐல வாங்கறது தப்பு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன் இப்ப நம்மளுக்கு தேவை நம்ம வந்து வாடக வீட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாரோட கனவும் வந்து ஒரு சொந்த வீடு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படிங்கறிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் அது வந்து ஒரு பெரிய கனவா இருக்கும் இல்லையா அப்பிடிங்கறப்ப அந்த வீட்ட வந்து கண்டிப்பாஅவுங்க வந்து இஎம்ஐல எடுக்கிறது தப்பு அப்புனு நா சொல்லவே மாட்டேன் எடுக்கலாம் எடுக்கலாம் அது வந்து நம்மளோட தகுதிக்கு தவந்த மாதிரி எடுக்கலாம் எடுத்து அந்த வீட்டுலோன் வந்து பஸ்டு முடிச்சுரனும் அந்த இ எம் ஐ பஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வீடு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல வாங்குற திங்ஸோ இல்ல நம்ம காரோ அப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வாங்கி நமக்கு மே நமக்கு மேலும் வந்து நம்ம போகலாமே தவிர நம்ம வீடு வாங்கியாச்சு அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரு வாங்கணும் ஃபிரிடட்ஜு வாங்கணும் ஏசி சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அனாவசியமான ஒண்ணு அப்படின்னு தான் நான் நா நினைக்கிறேன்
அதாவது நீங்க சொல்றது சரிதான் ஆனா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்க இந்த வருஷத்துல பாத்திங்கனா ஆ இப்ப குறைஞ்சது பாத்தீங்க இப்ப குறைஞ்சது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு பத்து லட்சத்துல இருந்து பதிஞ்சு லட்சம் வரைக்குமே ஒரு வீடா நம்ம வாங்குறோம் அப்படின்னா தேவைப்படுது ஒரு எடம் வாங்கணும் அப்படின்னா வே ஆஹ அஞ்சு லட்சத்துக்கு அல்லது அது எட்டு லட்சம் வரைக்குமே வருது தவிர எட்டு லட்சத்துக்கு குறைவாலம் எங்கயுமே இடம் அப்படின்றது இல்ல
ம்
அப்படி உள்ள சூழ்நிலைல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எ எந்த காலத்துல நம்ம வந்து வாங்கறது அதுக்கு இடையில கூட நம்ம நம்மளால்ல என்னைய பொருத்தாளவு நம்மளால இடையில என்ன பொருள் வாங்கும் நம்மளோட இஎம் ஐமை கட்டி என்ன பொருள் வாங்க முடியுமோ அதா வாங்கிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனா நம்ம கட்டக்கூடிய திறமை ஒவ்வொரு பொருளா ஒவ்வொரு பொருளா சேர்த்துக்கலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து வீடு வாங்கிட்டுதான் மத்தது வாங்கணும் அப் அப்படினா நம்ம உட்காந்து இருக் தம்னா கண்டிப்பா வந்து வீடும் வாங்கியிருக்க மாட்டோம் மத்த பொருளையும் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் அதுக்கு வந்து இப்போதிக்கி நம்மளால என்ன பொருள் வாங்கி அதுக்கான இஎம்ஐ எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல திட்டமிட்டுக்கணும் திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து பெரிய அளவுல பாரம் இருக்காது அப்டின்னு நான் நெனைக்கிறேன்
ஆமா அதுதான் நானும் சொல்றேன் என்ன அப்படின்னா நம் வாங்கறது தப்புன்னு சொல்லல ஒண்ணு வாங்கணும் அப்படின்னாக்க அதோட கடன வந்துபஸ்டு முடிச்சிறணும் இல்லையா அத முடிச்சுட்டு அதுக்கப்பறம் அடுத்தடுத்து நம்ம வாங்கலாம் எல்லாத்தையுமே இ எம் ஐல வாங்கி வச்சுட்டு திடீர்னு நமக்கு வேலையே இல்ல நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில கூட இப்ப நான் ரீசண்டா வந்து நான் பாத்தேன் அந்த நிகழ்ச்சி அதுல வந்து அவங்க மனைவி என்ன சொன்னாங்க அப்டினாக்க ஒரு வீடு வந்து அவங்க இஎம் எடுத்திருக்காங்க வீடு எடுத்தாச்சு வீடு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுகாக வீட்டல உள்ள நா சொன்ன மாரி பொருட்களும் வந்து இ எம் ஐ லயே எல்லா பொருட்களும் வந்து இ ம் ஐ ல வாங்கியிருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்திருப்பாங்க சில வந்து இப்ப செல பேர் வச்சிருப்பாங்க ஒரு டோர் ஃபரிட்ஜ் வச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு புது வீடு கட்டணோன்ன அந்த ஃபிரி்ட்ஜ குடுத்துட்டு நம்ம டபுள்டோர் ஃபிரிட்ஜ் வாங்கிக்கலாம் இஎம்ஐல அப்படிங்கிற ஒரு நெனைப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிட்டு காரும் வந்து அவங்க வந்து எப்படின்னாக்கா இஎம்ஐல எடுத்துட்டாங்களாம் எடுத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒர்க் பிரஷர் பிரஷர் அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு எல்லாமே இ எம் ஐ ல வாங்கினப்பா அதுவும் ஆஹ் ஆமா அந்த காணப் பணத்த வந்து அவங்களால கட் கட்ட முடியாத அளவுக் நம்ம ஒழைக்கணும் ஒழைக்கணும் அப்புன்னு சொல்லிட்டு அதுல வந்து பிரஷர் அதிகமாயி ஒரு கட்டத்துல வந்து அந்த வேலயே உடு ன்றளவுக்கு வந்து அவங்க ஆயிட்டாங்களாம் வேலய வுட்டுட்டு அவங்க மட்டும் தான் சம்பாரிக் றாங்க வேலய விட்டுட்டாங்க விட்டனபாத்தீங்க அப்டினாக்க மூணு மாசம் வீட்ல இருந்திருக்காங்க மூணு மாசம் பாத்தீங்கனா அப்டினாக்க நடு ராத்திரில எந்திச்சி ஒக்காந்து இருப்பாங்களா ஏன்னா அவங்களோட பிரச்சன ஆமா நம்ம எப்போ எப்டி வீடு கட்டணும் ஒன்டி தா சம்பாரிச்சு ணும் வீட்ட கட்டணும் வீட்டுக்கான இஎம்ஐய கட்டணும் காருக்கான இஎம்ஐ கட்ணும் இப்ப நம்ம கட்ல அப்படின்னாக்கா எல்லாமே போயிடும் இல்லையா எல்லாமே இஎம்ஐல இருக்கு அப்படிங்கறப்ப அவங்களோட முழு சம்பாத்தியமுமே ஒழச்சு சம்பாதிச்சாங்க பாதி கட்டிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட உழை ப்பு எல்லாமே பேயிட்டு உழைப்பும் பேயிட்டு இதுக்கு அப்புறமா உங்க கட்ட கட்டவும் முடியாது அப்படிங்கறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த மன உளச்சல் வந்து அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுச்சாம்
ஆமா அதுதான் உண்ம அதாவது அததுதான் நான் சொல்றேன் முதல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா நம்மளால என்ன வந்து இப்ப ஒரு ஒரு இத எடுத்துக்கிட்டோனா இத வந்து நம்மளால இவ்வளவு தொகை நம்மளால கட்ட முடியும் அப்படின்றத நம்ம திட்டமிட்டுகணும் ஆஹ் அதுக்கப்புறம் அதுல எறங் கணும் அப்டின்னா நமக்கு வந்து பெரிய அளவு பாரம் இருக்காது மாத மாதம் தூரம் ஏதோ ஒரு தொகை இவ்வளவு கட்ட முடியுதா இவ்வளவு கட்ட முடியுதா அப்படின்ற மாதிரி நம்மள வந்து ஓ அதாவது கம்மியான ஆஹ் ஒரு தொகையா இருந்தது அப்படின்னா நம்ம நகர்ந்து சொல்வது வந்து பாரம் தெரியாமல் நகர்ந்து சென்றோம் ஆஹ் இது ம் வந்து அதிகமான ஒரு தொகை அப்படிங்க பொழுது அந்த இடத்துல போய் நம்ம போய் நின்னுறோம் ஆஹ் முடியாத ஒரு தடுமாற்றத்துல போய் நம்ம நின்னுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஆ போய் நான் வந்து என்னோட செயல்பாட்டுல நான் பாத்த விஷயம்தான் அது என்னுடைய கணவர் வந்து நல்ல ஒரு கட வச்சிருந்தாங்க அப்டிங்குபொழுது இந்த கடையில வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு வருமானம் வந்தது சோ நாங்க என்ன நெனைச்சோம் அப்படின்னா செரி வருமானம் வருது அதனால இந்த வருமானத்த நம்லால கண்டிப்பா கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முழு துணிச்சல்ல நாங்க வந்து ஒரு தொகை இப்ப வாங்கனும் தொவையுங்கிறது அதிக அளவுலதான் நாங்க வாங்குனோம்
உம்
ஏதோ ஒரு சூழ்நிலையால எங்களுக்கு அந்த வந்து இந்த கடை அப்படின்றது வந்து மூடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்க தள்ளப்பட்டோம் அப்ப பாத்தீங்க அப்படினா வா வாழ்வாதாரம் எல்லாமே முடங்கி போயிடுச்சு எது சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த இன்னைக்கு அந்த அதாவது அந்த அந்த இரண்டு மூன்று மதங்களுக்காக சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்டின்றதே எங்களுக்கு ரொம்ப அந்தளவுக்கு சிரமத்துல போய் நாங்க தள்ளப்பட்டோம் அப்படின்னுதான் நான் சொல்றேன் நான் ரொம்ப அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைல போய் மாட்டிக்கிட்டு ஆ அப்பறோ என்னோட சகோதரி தான் வந்து நிறைய பண உதவி கொடுத்து இல்ல அஹ் பிள்ளைகளுக்கு தீனியா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் அந்த மாதிரி பொருட்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த அந்த அந்த நிலைமைக்கு கொண்டி தள்ளி கொண்டு விட்டுட்டு இந்த கடன் சுமை எவ்வளவு உதவி பண்ணி எனக் எனக்கு யாராச்சும் கொடுத்து உதவி பண்ணா மீண்டு வந்தர மாட்டாமா அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு இரவும் பகலுமே ரெண்டு பேருமே தூங்க மாட்டோம் நீங்க சொல்ற மாதிரி இந்த நைட்டு் எல்லாம் நா எங்களோட கணவர் வந்து எப்படி நம் அடுத்த மாதம் வரபோது எப்படி அந்த தவணைய கட்டப் போறோம் அப்படின்னு நெனைச்ச தூங்காத அளவுக்கு எழுந்து உட்காந்துருப்பாங்க கேட்டா அது தூக்கம் வரல தூக்கம் வரல இதுதான் அவங்க சொல்லுவாங்க ஒரு சரி என்ன செய்யலாம் அதுக்கப்புறம் என்னோட நகைகள் கொஞ்சம் ஏற்கனவே நகையெல்லாம் வச்சு நகைய கொண்டு போய் திருப் ப்பி எல்லாத்தையுன் சீ கணவருக்காவே திரும்ப அந்த கடன எல்லாம் அடச்சேன் ஒரு வழி அந்த கடன அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாம் வந்து நாங்க ரெண்டுமே அன்னன்னைக்கே சமைச்சு சாப்டாலும் ஒரு எந்த ஒரு பிரச் சரி நம்ப நிம்மதியா ஒரு இந்த காலத்த தள்ளிகிட்டு இருக்கிறோம் இந்த கடன் சுமை அப்டின்னு இல்லாம அப்டின்னுட்டு நினைக்கிறேன் சோ அந்த அந்த வாங்க வாங்கின கடன் என்னவோ நாங்க கம்மியா வாங்கி அத தாண்டி இப்ப நாங்க கடனாளியா தான் நிக் ஏன்னா அந்த கடன அடைக்கிறதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு கடன வாங்கி ஆஹ் இன்னும் கடன் சுமையில போய் அதி நிஜமா இப்ப நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அப்டினு நான் நினக்கிறேன்
ஆமா அந்த மாதிரி வந்து இப்ப இந்த இஎம்ஐ வந்து சில பேரு ஓ அதே நிகழ்ச்சிய நான் இன்னொன்னு கேட்டேன் சாதாரணமா ஒரு ஹேர்க்கு யூஸ் பண்ற ஒரு சீரம் போய் வந்து உ இஎம்ஐல வாங்கிருக்காங்க அது வந்து வெறும் எட்நூறு ரூபா தான் ஆனா அவங்க இஎம்ஐ வாங்கினதுனால வந்து ஆயிரூபா இரநூறு ரூவா வந்து அவங்களுக் க்கு வந்து அது வேஸ்டான செலவு தான அது தெண்டம் தான அது
செர்ம்மா அதுதான் அதத்தான் நமக்கு றேன் நமக்கு நமக்கு என்ன தேவை அப்டின்றத வந்து நம்ம வந்து தெளிவா யோசி நோம்போதும் தெளிவா முடிவு எடுத்துதான் நம்ம செயல்படணும் எடுத்து எடுக்காம நம்மய வாங்கிட்டோம்னா அதில கூடிய வரக்கூடிய விளைவுகள் அத்தனையுமே நம்ம முழுக்க முழுக்க நம்மதான் பொறுக்க இருக்க வேண்டிய வரும் சூழ்நிலை போய் நம்ம தள்ளப்படுறோம் அப்படி இருக்கும்பபோதே நம்ம வந்து ஒரு தடவைக்கு இரண்டு முறை வந்து நம்ம யோசிச்சு இது நம தேவையா தேவையில்லையா அப்டின்றத யோசிச்சு நம்ம செயல்பட்டோனா அமகே நிச்சயமா வந்து பிரச்சனைகள போய் மாட்டாமாம நம்ம இருக்கறிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கோம் அப்டின்னு என்னுடைய அனுபவத்துல நம் முழு நான் தெரிஞ்சுக்கிட்ட இது ஒரு பாடம் அப்டின்னு கூட சொல்லலாம்
இத பத்தி மீண்டும் நம்ம பேசலாம் வேற ஒரு இணைப்பில்
ஆஹ் நன்றி
நன்றி